ஏவ் நல்லா இருக்கே எல்லாரு நல்லா இருக்காங்க சேரிங்க தோ இனிமேதா தோழி நீங்க முடிச் சிட்டீங்களா
சின்ன இல்ல தோழி நானு இதுக்கு மேலதா இத உங்ககிட்ட பேசிட்டு போயலான்ட் இரு
தோரிங்க தோழி நீங்க வந்து இந்த அழகு குறிப்பு இதெல்லா கொஞ்ச வந்து எந்த மாரி போட்டா எது எது இதாகு அப்பிடின்ற மாரி சொல்லுங்க
ஆ சரிங்க தோழி உங்களுக்கு என்ன வேணு பேஸக்கு வேணுமா ஹர்ருக் வேணு
பேசுக்கு சொல்லுங்க ஆமா ஆமா வந்துக்கு ஆ வீட்டுக்குல வீட்ல வந்து நம்ம என்ன பொருள்கள் யூஸ் பண்றோ அந்த மாரியே நீங்க சொல்லுங்கள
ம் சரிங்க தோழி வீட்ல வந்து இப்ப நம்ம வீட்ல நார்மலா வந்து தக்காளி உருளைக்கிழங்கு அ கேரட்டு இதெல்லா வ வீட்ல நம்ம வீட்ல சமையலுக்கு இருக்கிற பொருள்கள் சரிங்களா சக்கர இருக்கு முட்ட இருக்கு சரிங்களா ஆ அரிசிமாவு இருக்கு ஆ கடலமா இதெல்லா வீட்ல இருக்க தேவையான பொருள்தா சிஸ் டர் அதலெல்லா தோழி ஆ அ துல வந்து நீங்க ஃபேஸுக்கு வந்து பிக்மென்டேஷன் போனு இல்ல ரிங்கிள்ஸ் போனு இல்ல அ ஸ்கின் டேன் பண்றது அப்பிடின்ற போல பண்ணுன்னா ஒரே இதுல வந்து ஸ்கின் டேன் பண்றதுக்கு பண்ணனுன்னா ஒரு ட ஒரு ஸ்பூன் அர ஸ்பூன் வந்து பச்சர்ஸ் த்து எடுத்துக்குங்க சரிங்களா ஆ ஒரு ஸ் ஃப்பு பச்சர்சி எடுத்துன்னா கொஞ்சூண்டு கஸ்தூரி மஞ்சள் அ அப்புறம் வந்து உருளக் கழங்கச் சாருர்
ஆமா ஆமா பச்சரிசி மாவுல உருளக்கெழங்கு வேற
கஸ்தூரி மஞ்சள்
கஸ்தூரி மஞ்சள் அ
சரிங்களா அது எடுத்துக்கங்க அது கூட ஒய்ட் எக்கு முட் ட்டா இருக்குல்லிங்களா அந்த வெள்ளக்கருவு கரு அது ஒரு ஸ்பூன் அத ஒர் ஸ் ஒரு ஸ்பூன் கட க்கு கெடுத்துக்கங்க சரிங்களா அ அப்புறம் வந்து ஒரு அரஸ் பூன் ஸ்சுகர்
சக்கர ம்
சுகர் எல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மாரியா கொர கொர கொரப்பா வஷ் பேஸ்டாட்டம் வரு சரிங்களா அது ஃபேஸ்ல அப் ப்ளே பண்ணிங்கன்னா பிக்மென்டேஷ்ன்னு ரிங்க்ல்ஸ் எல்ல
அ அந்த மொகத்துல உள்ள கருப்பு அந்த இ இதெல்லா போய்ரு இந்த கண்ணுக் கீழ வந்து கருவலையங்கள் இருக் க்ல்ல அதுக்கு என்ன மாரி பொருட்கல வந்து நம்மப் பயம்படுத்தலா தோழி
அ கேரட் இருக்கில்லிங்களா
ஆமாங்க
ட்டு வந்து திருவீட்டிங்ன்னா அந்த தண்ணி மட்டு அந்த அந்தச் சார் ஜூஸ் வந்து அ சரிங்க்ளா அ அந்த ஜூஸ்ல வந்து கொஞ்சோண்டு வந்து க கடலமாவு
கடல மாவு
ஆ சரிங்களா அது வந்து கண்ணு கீழ வந்து கண்டினியூசா அவ மூணு நாள் நாலு நாள் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஆ பத்து நிமி இது கண்ணுக்கு கீழக்கு மட்டும் பத்து நிமிஷம் ஃபேஸ்க்குலா போட்டா இருபது நிமிஷம்
முகத்துக்கு முகத்துக்கும் அத நம்ம போடலாம்
ஆ போடலாம் அதுக்கு கண்ணு கீழ நம்ம அதுக்கு கண்ணுக்கு மட்டும் போட போறோம்னா பத்து நிமிஷம் போடலாம்
செரி செரி இப்ப வந்து இந்த பிளீச்சுன்னு சொல்லிட்டு மொக த்துக்கு வந்து அழகுபடுத்துறதுக்காக இந்த மாரி வகைகள் எல்லா போடுறாங்கல்ல அதனால அது வந்து க்காக போடுறாங்க அது என்னென்ன பொருள் கல் நீங்க அதுக்கு பயன்படுத்துவீங்க மாரி தான் இது
ஆ கெமிக்கல்ல பத்தி கேக்குறீங்களா ஹர்பல் ஐட்டம் கேக்குறீங்க ப்ளீச் வந்து ஸ்கின்னு வந்து டர்சல் வந்து வந்து டஸ்கின் நல்லா எடுக்கும் சரிங்களா நம்ம பேஸ்ல கருநிறமெல்லா எடுத்துடும் பேஸ் முடி இருக்கும் இல்லைங்களா
ஆ முகத்தில் முடி
அந்த முடி வந்து கோல்டன் கலர் நம்ம ஸ்கின் கலரா காட்டும் நம்ம ஸ்கின் கலரா காட்ட நம்ம மூஞ்ச வந்து பளிச்சுனு தெரியும்
நம்ம முகத்துல வந்து பளி பளிச்சு உண்மை உண்டா க்கும் சேரி சேரி
சரிங்களா பிளீச் வந்து அந்த ஒரு தன்மைய இருக்குது அழுக்க எடுத்து விட்டுடும் நம்ம முடிய வந்து அந்த கலர மாத்தி நம்ம மூஞ்சு கலரோட மாத்தி குடுக்கறதுனால மூஞ்சு வந்து பிரகாசமா ஒளியா தெரியும் அழகா தெரியும் அது ஒரு ஆமா அது வந்து ஒரு மாசத்துக்கு
எதுக்காக அந்த கெமிக்கல்லா யூஸ் பண்ணணும் அது வந்து நல்ல விதமான இதா இல்ல வெறும் பொழிவுக்காக நம்ம போடுறோமா
இல்ல இல்ல அது ப்ளீச்ன்றது வந்து மந்த்த்லி ஒன்ஸ் போட்டுதான் ஆ சரிங்களா நம்ம உண்டா இருக்கவங்க மாசத்துக்கு ஒரு ஒரு நாள் போட் ஏன்னா மூஞ்சல இருக்க கருவலயமோ அப்புறம் வந்த இந்த ஃபுல்லா வந்து ஸ்கின் போ்ட்ஸ் எல்லா ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த பே ஓப்பன் குள்ள தி பவுட்ரோ ஆ அது நித்திடுமா அதெல்லா இது இருக்கு இல்லைங்களா அதெல்லா கிளியர் பண்ணி கொடுக்கு ப்ளீச்
அந்த முகத்துல உள்ள கருப்பு நிறங்கள்லா அந்த வெல் ஒ ஓ சின்ன சின்ன பொடி பொடி இருக்கும்மல அந்த புள்ளிகள்லா வந்து எடுத்
எடுத்து கொடுத்து அது வந்து கிளியர் பண்ணி அந்த அழுக் க்கங்கள எடுத்து கொடுத்தூ முஞ்சி கொஞ்சோ காலரா அதுக்கு பிறகோ பேசியில் பண்ணுன பிறகு இன்னு வந்து பேச்சுக் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகு ஃபேஸ்ல வந்து மூஞ்சி
இத்த ஓட்டங்கள் ரத்த அழுத்தங்க ஓட்டங்கள் வந்து அதிகரிக்கு
அது அடிக்கா அது அதனால மூஞ்சு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பொலிவா கிடைக்காங்க
இந்த த்ரெட்டிங் பண்றாங்கல்ல முகத்துல ஆ அதுக்கு வந் ந்து நீங்கள் என்ன விதமான நூல் பயன்படுத்துவீங்க
இதுக்குன்னட்டு த்ரெட்டிங்க்கு த்ரெட் இருக்கு நூல் இருக்கு சரிங்களா ஐப்ரோ த்ரெட இருக்குது சரிங்களா அது வாங்கி அது மட் மட்டம்தா பண்ண மத்த நூலுங்க எல்லா பண்ண முடியாது இதுல மட்டுதா இப்ரோ கட்ட ஆகும் நூல் கட்ட ஆகும் ஹேர் மட்டு
முடி வந்து உண்ம கட்டாயி வரு
ஆமாங் சிஸ்டர்
அ அதுக்கப்புறம் வந்து நீங்க இந் த பெண்களுக்கு வந்து இந்த கல்யாண இதில வந்து வெட்டிங்க்கு அது அந்த மாரி இதில் வந்து பிரைடுக்கு போடுறீங்கள்ல அதுக்கு நீங்க என்ன மாரி ஆ இது ம் காஸ்மெட்டிக் ஸ்ல என்ன போடுவீங்க அவங்களுக்கு
நாங்க வந்து மேக்ல தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோ சிஸ்டர் ஆ மேக்ல தா யூஸ் பண்ணிட்டு இருக்கே அதுல வந்து அதுல இருக் க்குது எல்லா ப்ராடக்ட தா யூஸ் பண்ணட்டு இருக்க அது வந்து காலியானது அது வந்து பண்ண ஒன் இயர் நம்ம வாங்கி வச்சுட்டோனா டூ இயர்ஸ்க்கு அது வந்து வேல்யூட இருக்
ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு அது நீங்க ஒவ்வொரு முறைகளு வந்து இப் என்ன என்ன எப்டி எப்டி போடுவீங்கன்றத வந்து கொஞ்சோ விழிப்பா வந்து சொல்லி காட்ட முடியுமா ஒங்கனால
ஆ ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து கஸ்டமர் அந்த கிளைண்ட்டோட ஃபேஸ வந்து பாக்கணு சரிங்ளா அவுங்க பேஷியல் பண்ணிருக்காங்கள மொகத்த பாக்கணு பாக்கணு ஆ பேஷியல் நம்ம கிட்ட வந்து காண்டக்டா பேசி வந்துட்டாங்க என்னனா நம்ம வந்து மா த்ரீ மூனு மாசத்து க்கு முன்னாடி அவுங்கள வர சொல்லிட்டு மூனு மாசத்துக்கு பேஷியல் பண்ண சொல்லணு ஃப்ரூட் பேசியல் ஆமா ஃப்ரூட் பேசியலு நார்மல் பேஷியலு கோல்டன் பேஷியல் டைமண்ட் பேசியல் இந்த நாலு பேஷியலு இந்த மூனு மாச ல பண்ணி முடிச்சுனாங்கள ஓகேங்ளா அது பண்ணி முடிச்சுட்டு கிட்ட வந்த பெறகு மெகந்தி போட ஸ்டாட் பண்ணனு
கல்யாணத்துக்கு உம்
போட ஸ்டாட் பண்ணிட்டு அவுங்க வந்து ஜுவல்லர்ஸ் எல்லா பாத்து நம்மகிட்டே புக் பண்ணாங்கன்னா ஓகே இல்ல வெளிய புக் பண்ணாங்களா ஓ ஓகே சரிங்களா அது பண்ணிட்டு அந்த டேட்டுக்கு வந்து அவுங்க பா ந த்ரீ மந்த் துக்கு நம்ப கண்ட்ரோல தா அந்த பேஸ் இருக்கு சரிங்களா ஏரு சரி பேஸு சரி
அந்த முடி அந்த இது எல்லாமே ஒங்க கண்ட்ரோல்லா நீங்க ஒங்களுடைய பாதுகாப்புல வச்சுப்பீங்க
பிரைடுக்கு அந்த டைம்ல வந்து நம்ம பேஸ் மேக்கப் இப்போ எந்த மேக்கப் போட்டாலு இன்னு அழகா தெரியு
ஓ நீங்க வந்து மூனு மாசத்துக்கு முன்னாடில இருந்து பராமரிச்சு உங்க கையில இருந்து கொண்டுட்டு வரனால அழகான மொறையில
ஆமா நாங்க என்னதா நாங்க இது பண்ணாலு லைட்டா போட்டாலு அவுங்க அழகா தெரிவாங்க இன்னு நல்லா கெவியா எல்லாமே பண்ணாலு இன்னு அழகா தெரிவாங்க அதனால அ உம் செரிங்ளா இது வந்து வெளிய இவுங்க திடீர்னு மேக்கப் புக் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து வராங்கன்னு வச்சு ங்களா நம்மனால அந்த வந்து நம்ம எதிர்பாக்கறது அவுங்க கிட்ட குடுக்க முடியாது நம்பள்து
ஓ அவுங்க எதிர்பாத்த மாரி நம்மனால நம்மளுக்கு தகுந்த மாரி அவுங்க ஒத்துழச்சி மொகத்த கொண்டு வந்து நம்ம கிட்ட மாச மாச மாசோ கொண்டு வந்து நீங்க கூப்புட்ற நேரத்துல வந்து எல்லாமே பண்ணி முடிச்சா அது வந்து இன்னு பொலிவுகள் வந்து அதிகமாக கொடுக்
சைட் எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் எதுவு இருக்காது நல்லாவு இருக்கு அவுங்க இன்னு க்ளோனஸு இன்னு ஃபேஸ் வந்து அழகு இன்னு அழகா தெரியிரா போல த்ரீ மன்த்து ஃபோர் மன்த்துக்கு நம்ம அவுங்களுக்கு நம்ப ட்ரீட்மண்ட்ல இருந்தாகன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அவுங்களுக்கு எந்த டிஸ்டபண்ஸு இல்லாம ஸ்கின்னு நல்ல அழகா க்கா குடுக்கலா
மொகத்துல அந்த சருமன்றது வந்து நல்ல பொழி
போலி காட்டிட்டு குடுத்துருவோ நாங்க அது வந்து எங்ககிட்ட பேச்சஸா வந்து பேக்கா எடுத்தாங்கன்னா இது குடுங்கோ இவுங்க திடீர்னு வந்து இப்ப புக் பண்ணிட்டு போறே செய்றோ அப்டின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே பண்ணியிருக்காங்ளா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது சோ அவுங்களுக்கு வந்து ஃபேச ஐப்புரோ பண்ணி ஃபேஸ்ல கேர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பெறகு நம்ம புரசீஜுஜர் எல்லா ஸ்டாட் பண்றதுக்கு கொஞ்சோ இதுவா டைம் எடுக்கு இதுவே நம்ம கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இத டக்கு டக்கு டக்குன்னு முடிச்ட்டா இன்னு பிரைடு அட்டன் பண்லா
கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து நீங்க முகூர்த்தம் அப்டின்னம்போது வந்து காலேல அதிகாலையில நீங்க போற மாரி இருக்குமா
ஆமாங்க சிஸ் தோழி எவ்வளவு நேரோ இருந்தாலு நாங்க எழுந்து போய்தா ஆவனு வெளில அங்கயே ரூம் குடுத்துருவாங்க ரூம் குடுத்துருவாங்க ரூம்ல ஆ குடு வாங்க அது போல அங்க இருந்து ஸ்டே பக்கத்துலயே இருந்தா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பசங்கள எல்லா பாத்துட்டு காலேயில எழுந்து மண்டபத்துக்கு போயிடலா தோழி
ஓ அதனால வந்து வந்து இப்போ வந்து இந்த சாரீஸ் மடிச்சு வக்குறது இந்த டிராஃப்டிங் அதெல்லா வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சி நீங்களா இல்ல அந்த நேரத்துல போய் எல்லா பண்ண வேண்டி இதா இருக்குமா
மின்ன வந்து அப்படி இருந்துச்சு இப்ப ரெண்டு மாறிட்டே இருக்குங்ள தோழி அதனால நாம அது வந்து பீட் பிக் பண்ணி வச்சுட்டு வந்த முகத்தா சரி சொல்லி ரிசப்சன் சரி சோல்லி குடுத்தாலு எது குடுத்தாலு நம்ப வந்து பிவோரா அவுங்களுக்கு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட போறோ முகத்த சேரி வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டோனா ஒரு நாளைக்கு முன்னாடி குடுத்துட்டு அவுங்க முகத்துல சாமி கும்டுட்டு எத்தனு வந்து நம்ம கையில குடுத்தாலு டக்கு டக்குன்னு கட்டி அது கூட மார்னிங் ஒரு மணி நேரந்தா டைம் குடுப்பாங்க நம்மளுக்கு
காலேயில அதிகாலையில வந்து நீங்க ரொம்ப சீக்கிரமா பண்ண வேண்டியதா இருக்கு
ஆவனக் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கனு தோழி
சரி அதனால வந்து நீங்க அப்போ அன்னிக்கு ராத்திரியே வந்து நீங்க அங்க போய் தாங்கிட்டு எல்லாமே வந்து பண்ற மாரி இருக்கு
தோழி ம் ம் சொல்லுங்க தோழி
அதுக்கப்புறோ வந்து இப்போ சாய்ந்தரோ ரிசப்ஷன் இன்னம் போது சில பேரு வந்து ட்ரெஸ் எடுக்க போம் போது வந்து கஸ்டமைஸன்ற மாரி வந்து சில பிரைட வந்து கூட்டிட்டு போவாங்கல்ல அத பத்தி வந்து உங்களுக் க்கு எதாச் ட்டு வந்து தெரியுமா
அவங்க கூட்டிட்டு போனனா அவங்களுக்கு ஏத்தப்பல அவங்க எடுத்துப்பாங்க தோழி அதுக்க ஏத்தப்பல நம்ம வந்து பேஸ் மேக்கப்போ ஆ ஃப்ளவர் மேக்கிங் பண்றதோ ஹேர் ஸ்டைல் பண்றதோ ஆ எப்பிடி அவங்க வந்து ஹேர் வந்து ரெடி பண்றது பேஸ் எ பிடி ரெடி பண்ண அவுங்க கூட்டுன் போ சொல்லு வா
இப்பிடி வந்து நீங்க வந்து சொல்லுவீங்க சேரிங்க தோழி இன்னிக்கு நம்மளோடை எ நேரோ வந்து முடிந்து விட்டது மிகவு பி தெளிவாக எல்லாம் முறையு நம கட் ட்டு கொண்டோ சேரிங்களா மிக் க்க நன்றி தோழி நன்றி
இதுக் நன்றி நன்றி தனி